எப்டி இருக்கீங்க
ஏ
ம் பாப்பா தம்பியிலா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேட்குது
தம்பி இன்னு வல்ல
ம் இன்னைக்கு என்ன கால்ல டிஃபன் பண்ணீங்க
இன்னைக்கு என்ன கால்ல டிஃபன் பண்ணே தோச அவங்களுக்கலா இனிப்பு பணியாரோ சுகர் பேஷன்ஸ் ஸு்குலா தோச
க்லாம் தோச மத்தவங்களுக்குலா இனிப்பு பணியாரமா அது எப்டிதா எல்லாருக்கு அ எல்லாருக்கு எப் எப்டிதா மாத்தி மாத்தி சமைக்கிறீங்கனே தெர்ல
அப்பறோ மதியானத்துக்கு பருப்பு சாம்பார் மாங்கா சௌசெளவு உக்கா முருங்க்காலா போட்டு சாம்பார் முட்டகோஸ் பொறியல் வாழக் வறுவல்
ஓ பரவாலயே ஐட்டம் நெறைய இருக்கே
எப்பவுமே எங்க வீட்ல இருக்கும் இதலாம் வந்து நார்மல் ஆமா ஆனா இன்னக்கி என்னமோ எனக்கு வேலையே பாக்காத மாரி இருக்கு இ
ஏன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நெறைய வேல இருந்திருக்கு க்குமே
மேய்டு வந்து வீடு தொடச்சுட்டு பாத்திரம் கழவி கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் இதெல்லா சமைச்சிட்டு லெட்டின் பாத்ரூம் கழிவூட் ட்டுட்டு
ஆஹ் உம்
மிஷின் பழைய துணிய எடுத்து காய போட்டுட்டு இருக்கிற துணிய எல்லா மிஷின்ல போட்டு ட்டு உக்காண்ட்டே உக்காண்ட்டு இந்த ச ச்ஒரு சில சின்ன வேலைகள் இருந்துச்சு இன்னைக்கு போகல மனசு சரியில்ல அதனாலபோகலை
ஓ போகலையா நான் வந்து ஒரு சமையல் பண்ணுறதுக்கே நாங்க காலையி முடியல நேத்தி எங்க சின்ன மாமியார் வந்திருந்தாங்கன்னு பீச்சு கூட்டிட்டு போயிருந்தேனா லேட் ஆயிடுச்சு அஹ் நைட்டு வந்து படுக்கறக்கு லேட் ஆயிடுச்சு அதனால காலையில எந்திரிக் க்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் ஏதாவது டிஃபன் பண்ணுவோமே நீ யோச்சிட்டு
ம் என்ன டிபன் பண்ணீங்க வந்து அதுக்கப்புறொம் சாண்ட்விஜ் அ பிரட் சாண்ட்விஜ் அது கப்புறம்
காலையில நைட்டுக்குல்ல
நைட்
காலையில ந நைட்டு வந்து லேட்டா படுத்துட்டேன்ல கால்ல எந்திரிக்க முடியல நேரமாவெ எந்திரிக்க முடியல அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஃர பிரெட் சாண்ட்விசஜ் பண்ணி கொடுத்துட்டு கொண்ட கல் ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன் அப்புறம் கொண்டக்கடல குழம்பு மட்டு ட்டு வச்சிட்டு பொரியெல்லா எது வேணான்ட்டாங்க சரி லேட்டாய்டு அதனால கொண்டக்கல்லேயே வச் சுக்றோட்டு அப்புறோ வீட்டுல மாம்பழொ இருந்துது கொஞ்சோ அறுத்து அ வச்சுட்டு சாதொ கொண்டைக்கல்ல கொழம்பு மாம்பழோ தயிர் எடுத் விட்டு கிளம்பிட்டாங்க அப்றோ ஸ்நாக்ஸுக்கு எங்கே நிறுத்துச்சி மினி பாதுசா வாங்கிட்டு வந்திருந்தாங்க
ம் சரி சரி இன்னைக்கு ஒரு புது ரெசிபி ஸ்நாக்ஸுக்கு ட்ரை பண்ணலானுருக்கே அல் ஹலோ இ இன்னைக்கு சாக்கோ போய் தெரி சாக்கோ போய் சாக்கோ போய் தெரியுமா சாக்கோ போய்
அது எப்டி பண்ணுவீங்க
லாட்டோ லாட்டிச்சாக் போய் அத வந்து ட்ரை பண்லான்னு இருக்கே நான் ட்ரை பண்ணிட்டு சக்சஸ்ஸா வருதான்னு பாக்றே
செரி எதா எப்படி பண்ணுவீங்க உங்க ஐடியா சொல்லுங்ளே எப்டி பண்ணுவீங்கன்னு ஒரு ஐடியா சொல்லுங்களே
அது ஒரு வீடியோ பாத்தே அந்த வீடியோவுல வந்து கொஞ்ச ஈஸியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி ட்ரை பண்ணலான்னு வெட்டியா தானே இருக்கோ ட்ரை பண்ணலான்ட்டு
செரி செரி அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட் வேணு எப்டி நீங்க பண்ணுவீங்க அந்த வீடியோல என்ன பாத்தீங்க நீங்க
வெண்ண பட் ட்டர் சக்கர மைதா பேக்கிங் சோடா வெண்ணிலா எசன்ஸ் இது வந்து அந்த கேக் மாதிரி ரெண்டு லேயர் இருக்கும்ல மேல கீழ அதுக்கான இன்கிரீடியன்ட்
உள்ள பிஸ்கட் மாரி இருக்குமே
பிஸ்கெட் மரி அது பிஸ்கெட் மாரி இருக்கு ஆனா இதுதா அதோட இன்கிரீடியன்ட் அப்புறோ அது பேக் பண்றதுல தா இருக்கு அப்புறோ வந்து ஹ் அப்புறோ என்ன அ அந்த உள்ளுக்குள்ள ஒரு கிரீம் மாதிரி வரும்ல
ஆமா
அது பண்ணுறதுக்கு அகரகர் பவுடரு சுகர் சிரப்பு தா வேணு அகரகர் பவுடர் ஆல்ரெடி வீட்ல வச்சுிருக்கே நானு அதனால அது ரெண்டையு பா சுகர பாதுகாய்ச்சிட்டு இந்த அகரகர் பவுடரோட போட்டு நல்லா மிக்சியில பிளண்ட் பண்ணா அந்த அந்த உள்ளுக்குள்ள இருக்க க்ரீம் வந்துரு
அந்த ஒயிட் கலர்ல இருக்க மாரி
அ அந்த கிரீம் வந்துரு மேல வந்து சாக்லேட் லேயர் அத சாக்லேட் லேயர் வந்து நம்ம டார்க் சாக்லேட் டோர்ல மில்க் சாக்லேட் மில்க் சாக்லேட் தா வாங்கனு டாக் சாக்லேட் வாங்க கூடாது மில்க் சாக்லேட் வாங்கி அத டபுல்பாயில் பன்னிஅப்புடியே அது போட்டு டிப் பன்னி எடுக்
மில்க் சாக்லேட்னா உங்களுக்கு ஒயிட் கலர்லல இருக்கு கோ நீங்க
அது ஒயிட் சாக்லேட் மில்க் சாக்லேட்னா ஒயிட் ம் சாக்லேட் நியூ மில்க் சாக்லேட்டுங்கிறது நம்ம டார்க் சாக்லேட்டில மில்க் மில்க் பவுடர் கலந்து இது பண்ணியிருப்பாங்க நீங்க சொல்ற ஒயிட் கலர்ல இருக்கதுக்கு வெறு ஒயிட் சாக்லேட்
ஓ நீ பஸ் சொல்றது ப்ரவுன் கலர்லே இருக்கு
ப்ரவுன் கலர்லயே அதுல வந் து மில்கோட எசன்ஸ் இருக்கு அது ரொம்ப கசப்பா இருக்காது க கிவராது
ஒ ஓ ஆமா அந்த கொ கொக்கோ பவுடர் அப்டியே
அப்டியே இது பண்றது இல்ல டாக் சாக்லேட்டு நம அது டாக் சாக்லேட்னா நல்ல கசப்பு வரு இது வந்து மில்க் சாக்லேட்ல வந்து கசப்பு வராது இனிப்பு ஜாஸ்தியா இருக்கு
ஓ செரி செரி செரி அப்பன்னிங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்டி வருதுன்னு நானு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாக்றே
இது வந்து அவன் இல்லாம சும்மா நம்ம நார்மல் சட்டியிலயே பேக் பண்லான்னு போட்ருக்காங்க நான் ட்ரை பண்ணிட்டு சொல்றே இட்லி இல்ல குக்கர் குக்கர் நம்ம ஹெவி பாட்டம் இல்ல ஹெவி பாட் ட்டம்இது எதுல வேணா பண்ணலா சொல்லி ப
ஓ எப்டி உப்பு போடுட்டு பண்ணுவீங்களா இல்ல தண்ணி மாரி எதுவு வைக்கிறோமா இல்ல
அதெல்லா வேணா வெ இல்ல இல்ல உப்பெல்லா வேணா வெறு ப்ளைன் இதுவே வைக்கலாம் பிளைன் இது
அது எப்படிங்க கபிளைன் வச்சால என்ன வைக்கணும்
ஸ்டாண்டு ஸ்டாண்டு வச்சு ஸ்டாண்டு மேலே என்ன பிளேட்டோ அதை வச்சு அது மேலே அந்த இது பண்ணி நான் அந்த உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோ என்ன வீடியோனு சொல்றேன் நீங்கள் வேணா பாருங்க
இல்ல எனக்கு என்ன டவுடன்னா
ஆஹ் இப்ப எல்லாரும் உப்பு மண்னு இதுக்கெல்லாம் போறதே கிடையாது ஹெவி பாட்டம் இதை வந்து சும்மாவே வச்சடுறாங்க
உம்
அத வந்து ப்ரீ ஹீட் பண்ணறாங்க ப்ரீஹீட் பண்ணிட்டு அஹ
அடிப்பிடிக்க ந நார்மலாவே ஒரு பாத்திரத்தை வந்து சூடு பண்ணோம்னா கொஞ்சம் ஹீட்டு தாங்கலேன்னா அது கொஞ்சம் கருக ஆரம்பிக்கும்
கருகாது நம்ம சுத்தமா கழுவி வச்சிருப்போம்ல அதெல்லாம் கருகாது என்ன நிறையா பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீக் கூட பன்னு பண்ணேன் லாஸ்ட் வீக் பன் செஞ்சேன் சூப்பராக வந்தது வெறும் எதுவுமே போடாம ஸ்டாண்ட்ல ஸ்டாண்டு மேலே தட்டு வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு பண்ணுன வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டா வரணும் அப்படி வரதுக்கு வரதுக்காக ஒரு ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிடணும் அதில கீழே டம்ளர் டம்ளர்லயோ ஒரு கிண்ணத்திலயோ தண்ணி வச்சுட்டு அந்த சின்ன கிண்ணத்திலேயே சின்ன டம்லர்ல தண்ணி வச்சுட்டு அந்த ஸ்டாண்டு மேல இந்த தட்டுல வச்சுட்டோம்னா அந்த தண்ணியோட ஸ்டீம் போயி பண்ணு வந்து நல்லா வெந்திருக்கும்
ஓ நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா கருகளை கீழே இருக்கிற பாட்டமும்
கருகாது கருகாது நம்ம ந மீடியம் பிளேம்ல தான் வைக்க போறோம் ஹை பிளேம்ல எதுவுமே பண்ண போறதுஇல்ல
இல்ல மீடியம் பிளேம்னாலுமே சூடு ஏறும் போது அதோடு
பண்ணுங்க கருகாது
அப்படியா
ஆமா
சேரி நா ஒரு தடவ வேண்ணா ட்ரை பண்ணி பாக்குறே. அப்பறோ நைட்டுக்கு எதாவது ஒரு செ து சொல்லு ல்லு என்ன பண்லானு ஒரே கொழப்பமா
யா ய யூஸ்வலா தோசதா எனக்கு இது யோசிக்கவே முடியாது நீங்க வேண்ணா பணியாரோ போட்ருங்க இன்னக்கி
பணியாரமா நைட் டு பணியாரோ சாப்ட்டா ஹெவியா இருக்காது?
அது எப்பவுமே லைட்டாதா இருக்கு எண்ண கம்மியா ஊத்திக்கிங்க பணியார குழில அப்டி இல்லன்னா புட் டு பச்சரிசி மாவு இருந்தா வெரவி புட்டு போட்ருங்க
ம்
புட்டு லைட்டாதா இருக்கு இல்ல கோதும மாவு இருந்தா கோதும தோச ஊத்திருங்க.
இல்ல எதாவது சட்னி ரெசிபி சொல்லுங்க. நீங்க வெறு ம் இது மட்
சட்னி என்ன சட் என்ன சட்னி ரெசி பி கொத்தமல்லிச்சட்னி நா வந்து நார்மலா அரைக்கறது கொத்தமல்லிச் சட்னி தக்காளி சட்னி பூண்டு சட்னி இதா அரப்
ம் உங்க ஏரியால என்ன ஃபேமஸானது? உங்க ஏரியால அந்த சைட்ல எதாவது ஃபேமஸான சட்
இவிங்க சமைக்கவே மாட்டாய்ங்கப்பா இவிங்க சமைக்கவே மாட்டாய்ங்கே இவிங்க சமைக்கவே மாட்டாய்ங்கே இந்த ஊர்ல இருக்கறவங்க சமைக்கவே மாட்டாய்ங்க அண்ண சாம்பார் சோறு சாம்பார் ராகி களி சாப்டுவாங்க ராகி களி உருண்ட
கி களி உருண்ட அவ்ளதா சாப்டுவாங்க அதுக்கு தொட்டுக்கருக்கு எது ராகி களி உருண்டைக்கு எதுவு ஊத்திக்க மாட்டாங்களா?
அததா சொல்ற சாம்பாரு தண்ணியா ஒரு சாம்பாரு எல்லா துக்கு பேரு சாம்பார் நம்ம ச பருப்பு போட்டா சாம்பார் சொல்வோ மித்ததெல்லா கொழம்பு சொல்லுவோம்ல அ அதேமா ரி இங்க எல்லாத்துக்குமே சாம்பார்ன்னு சொ சொல்லுவாங்க
ஓ இந்த நார்த் இன்டியாலலா ம் நார்த் இந்தியாலலா சப்ஜின்னு சொல்ற மாதிரி
ஆ சப்ஜின்னு சொல்ற மாரி இங்க வந்து என்ன ஓடி போய்ரு ம் இங்க வந்து சாம்பார்ன்னு சொல்லுவாங்க இங்க வந்து அதோட இங்க வந்து நான் வெஜிடேரியஸ் ஓட வெஜி டேரியன்ஸ் ஜாஸ்தி
ஓஓ
ஆமா திளி சாம்பார் வேலே திளி சாம்பார் அப்டின்னா நம்ம வைக்கிற ரசோ
ம் செரி நா தக்காளி சட்னி அரைக்கலாம்னு பாத்தா தக்காளி சட்னி அரைக்கலான்னு பாக் குறே அ வெங்காயமு தக்காளியு இருக்கு அப்டியே தக்காளி வ ஆ இருக்கு கொத்தமல்லி இருக்கு
காம்ப மட்டும் போட்டு வதக்கி அந்த சட் கடசியா அந்த தக்காளி சட்னி வதக்கற மாரி எப்பவு போல வதக்கிட்டு உளுந்து கொஞ்சம் ஜாஸ் த்தியா போட்டுட்டு அ அ தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிவுட்டு நல்லா வதக்கனும்ப்பா சில பேர்லா வதக்க மாட்டேன்கிறாங்க வதக்காம இருக்கிறதுனால தான் அந்த சட்னில டேஸ்டே வர மாட்டேங்குது ம் நல்லா வதக்கிட்டோம்னா சூப்பரா வரும் சட்னி நல்லா வத க்கிட்டு கொத்தமல்லி காம்ப மட்டு நெறைய காம்ப கடைசியா போட்டுட்டு அந்த அ அடுப்ப அமத்திட்டு போட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறோ அரைங்கே அவ்ளோ ருசியா இருக்கு சட்னி
செரி நா நா வதக்கி பாட்டுட்டு எப்டி இருக்குன்னு நாளைக்கு உங்களுக்கு சொல்றே
கண்டிப்பா ஓகே
ஆ செரிப்பா
ஓகேங்க அ ஓகே அ